கேக்குதாடா
ம் கேகுது
ஏ அந்த இனியா பொண்ணு லா நாட்டு வரையு ஃபுல்லாவே ஃபோன் நோண்டிட்ருக்கா
எப்பப் பாத்தா ஆஃப்
சேர் பகன்னா போனு ஆயிட்டு பேசுதுன்தெல்ல பதினொரு மணிக்கு ஸ்டோரி போட்து நா இன்ஸ்ட்டா பேஸ்சு நா நா பத்து பத்து மணிக்கு வந்தமா சாப்ட்டு பதினொ பதினொரு வயசுக்கு போய் மேல படுது
ஆ
ஆனா அதது செர்மா வீழ்ச்சு தர்லா சேர் அதா ஐடி கார்ட் எடுத்து போன் பண்ண போ நல்லா முடிச்சிருந்தாப்பா செரி போன் பண்ண அ இந்த மரரி சொன்னா அவ வந்து வேலைக்கு போய்யான்னா கேட்டா அதலிருத்து பட் இயர் ஸ்டோரி போட்னுக்குது ஆ என்னடா இது ஸ்டோரி போட்னுக்குது
ம் ம் எ போன் ஒர்க்காதா போண்ணா
லைட்டா எ எதாவது அப்டியே பிளர்ரா ககிடுகிடுகிடுனு வந்து வந்து போது
ஓஹோ ஆனா யூ ஸ் யூ ஸ் ல பண்ண முடியுமா நானு கேம்ல்லா வெளாட முடியாது
கேம் வெளார்றதுகு வாய்ப்பே கிடியாது நம்பாள் தவிரின் வந்தா தவிரின் வந்தா அவுங்க டேடிகு ஃபோன் உள்ளதானா அவே டேடி ஃபோன்ல
ம்
அத் தேவலாம அப்டியேக் கீழ போட்டு வெச்சிறாக நடிகிதுன் சொல்ட்டு தொப்புனு வந்து கீழ ய அ அச்சிச்சி
ம் ம்
நா கை இப்டி வெச்ச ஒன்னி எங் கை மேல பட்டு அப்டி கீழ வுழுந்துசி
அப்டியே போற மாரி வந்துச்சா
அ ஆ எதுக்
ம் புது ஃபோனு ஒன்னு வாங்குணு
வாங்குடா
கேமரா நல்லாக் கேமராதா மெயினு எபா அது வாங்கத்துலா காசு இல்லபா
அப்பா எடுக் சொல்ட்டு அப்பவா கேம்மராதாங் கேம்மரா மேனா ஆகப்
பாப்பா ஐ ஃபோன்லா வாங்னா என்னா வாங்னாலுமே இ எம் ஐ ல எடுக்க மாட்டே எத்தா ரெடி கேஷ்
ஆ ஃபுல் கேஷு
ஃபுல் கேஸ் குத்தாதா எடுபே இல்னா எடுக மாட்
ஆமா நானே இ எம் ஐ ல ஒதாட் ந எதுமே இ எம் ஐ ல ஒதாட்டி கூட ந எதுவுே ஆனதில்ல
அந்த மேரி வாங்ல வாங்வே கூடாது அப்புன்னு
தலவலி கொஞ்சோ கொஞ்சமா கட்ணு ஒன்னு எவ்ளடா தாப்பா
ம் அதுவு நம்ம கிட்ட ஒரு நா காசு இருகு ஒரு நா காசு இருகாது கைல
ம் அவேங் கிட்ட இதுகு அவேங் கிட்ட இருகது கேகத்துகு அவுங் கொஞ்சோ இதுவாகு
ம் இ எம் ஐ ல எத்தா எஸ்ட்டா வேற கட்னுல்லா அது வேறா
ஆ
இ எம் ஐ ல எத்தா எஸ்டா வேற காச் கட்னுல்லா
ஆமா எஸ்டா ஒரு ரெண்டாயர்வா மூனாயர்வா கட்றா
ஃபஸ்டு நாளா வாங்வா நம்கிட்டந்து ஐ ஃபோ அதா இ எம் ஐ ல எடுக்மோது அன்னாலா நம்ம அட்ரஸு
அதா எல்லாமே பேன் கார்டு ஆதார் கார்டு ஏ டி எம் கார்டு ஏ டி எம் கார்டு வெச்சுதா இதுப் பண்ணானே லோனு உனுகு எவ்ளோ ஸ்கோகு ஒரு டைமு
ம்
ம் ம் தேவயே இலடானுவே நாளா எனுகுலாத் தேவயே இலடானுவே நாளா எவ்ளதாங் குத்தாலு
ம் அப்டி எதுகிடா இ எம் ஐ ல போட்டு
குத்து கூட ஒரு பட்டன் ஃபோனு
ஆப்ப ஏ அதா வாங்கனுண்டா பத்தாயிரபா கூட செகனண்ட் ஃபோன்லா இருகுதுடா உ ஃப்ரெண்டுதுலா
இன்னது ஐ ஃபோனா இன்னா சொல்றே
ஆ ஐபோன் தேர்ட்டின் வந்து பத்தாயிரம் ரூபா சொல்லிருந்தா எய ஃப்ரெண்டு உனக்கு வேணுன்னா சொல்லுட்டா தர அப்டின்னு
குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேளு சர்வீஸ் கடைல அப்டியே எடுத்துப்போய் குடுத்துட்டு சர்வீஸ் கடையில எடுத்துன்ட்டு போய் குத்துட்டு யாப்பா இது என்னப்பா ஃபால்டு டேய் ஃபால்ட் இல்லாமல்லா பாத்துட்டு இருமான தா
லேப்லரி அடிச்ச போனா உத்தரலா
அந்த மாதிரி தா அத எடுத்து போன் மேல எதனா கேஸ் இருக்கா ஃபைல் பண்ணாதது அவங்க ஐ எம் ஐ நம்பர் வச்சு பாக்கலா ஒவ்வொருத்த அந்த ஐ எம் ஐ நம்பர் வச்சு கேஸ் கொடுப்பா
ம்
ஏன்னா போன் இதுவே ஐ எம் ஐ நம்பர் வச்சி தா கண்டுபிடிப்பாங்களே
இப்போ சிம் கார்டு இல்லன்னா கூட போன்னா டேரேஸ் பண்ணலாமா
ஆமா அந்த ஐ எம் ஐ நம்பர் வச்சு டேரேஸ் பண்ணலா
இப்போ நம்ம வந்து ஒரு போனை ராபரி அடிக்கோரம்னு வை
ஆமா
ஆ இப்ப அத நா அந்த போனே இப்ப சிம் கார்டலா கலட்டி வச்சிட கலட்டி தூக்கி வச்சிட
சிம் கலட்டி வச்சாலு சரி ஐ எம் ஐ ஐ எம் ஐ நம்பர் வந்து போன்லேயே வரும் போன்லே அட்டச்சயி வரு
அப்போ அவங்க நினைசன்னா என்னா பண்ணாலுமே போனா அ எடுத்துட்டு போன கண்டுபிடிச்சிடுவாங்களா
ஆமா கண்டுபிச்சுடுவாங்க வேணும்னா வந்து ஒண்ணு வித்துடுவா
ஆ எல்லா பார்ட்ஸ் பார்ட்ஸா கழட்டுருவா போன
கழட்டி செட் பண்ணி வித்துடுவா
ஓ அப்டியெல்லா வச்சிருந்தானா மாட்டிப்பானா
ஆமா
ம் அப்போ என்னத திருட்டிட்டு பண்ணாலு பார்ட் பார்ட்ஸா கழட்டுனாதா அப்படிங்கு
ஏ நீ ஒரு நாள் ரெண்டு நாள்லா வுட்ட சும்மா பிரிச்சு காலி பண்ற்றவாங்க போன எப்டியு எடுத்துடுவாங்க எய ஃப்ரெண்டு புது போன் டா
ஆ
வாங்கித ரெண்டு மாசம்தா ஆவு வாங்கி யூஸ் பண்ணா ட்ரெயின்ல வந்தா பொழுது அவ அந்த டிராக்ல பாத்த பத்தியா அவ தா
ம் ம்
அப்ப நா போன் வந்து சைட்ல வைப்பாங்க எல்லா போனும் நா பைய வந்து பின்னடி வச்சிடா பர்ஸ் வக்கிற மாதிரி வச்சுடா போன அவ அத்து போயின்ட்டே இருந்துடா
ஆமா இப்ப என்ன போன்னு
தெரில ஆனா இருபத்தி அஞ்சு குள்ள வாங்குன்னா ஏதுதான் ஏதாவது குள்ளாம ஏதாவது இருபது மேல இருக்கும்
ஆ என்னதா பண்ணுன்னா அப்பற
ரெட்மியா ரியல்மியான்னு தெர்ல அவ அவங்க சித்தப்பா ஏதோ போலீஸ்ல போலீஸ்ல இருங்கலா
ம்
அ தெரிஞ்சங்க முலியம்மா கேஸ் தா கொடுத்தா இ ஆக்ஷ்ன்னு எதுமே எடுக்கல அவங்களு அப்ப அப்பயே போலீஸ் அப்பயோ போலீஸ் போ் கம்ப்ளைண்ட் எல்லா கூட பண்ணனா
ம்
எதுமே ஆக்ஷன் எடுக்கல்ல பில்டப் எல்லாம் குடுக்கல எதுமே
டேய் நம்ம கேஸ் நம்ம குடுக்குற கேசுக்கல்லா அந்த எல்லா அவ்ளோ சீக்கிரல்லா எடுக்க மாட்டாங்கடா என்னா பெரிய பேர் பெரிய ஆளுங்க ஆளுங்க இருந்தா கூட பட்டுன்னு கேசலா பண்ண நம்மல்ல மாதிரி சாதாரண ஆளுள்ளா இது பண்ண மாட்டாங்க
சாதாரணமான இல்ல இன்ஸ்டா உள்ள செலபிரிட்டி அந்த மாதிரி லெவல்ல இருந்தானா எடுத்துட்டு வானுவங்க நீ வீ வீடியோ எடுத்து போட்டா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் காலி அந்த மாரி நென்ச்சுக்னே எடுப்பானுகோ
ஆனா அவ நென்ச்சான்னா எடுக்கலா அசால்ட்டா கண்டுபிச்சிருக்கலா அத அப்பயே
ஆமா போலீஸ் நென்ச்சா அப்பயே கண்டு புடிக்லாண்டா சைபர் க்ரைம்க்கு ஃபோன் பண்ணி இந்த ஐ எம் இ நம்பர் சொல்ட்டா ச்க்கோ கண்டுபுச்சிருவாங்கோ
ம் ம்
அதானா அது நம்ம எனா பெரிய பதிவேயே பதவில இருக்கணு ஏனா பெரிய பதவில இருக்கவனோட தெரிஞ்சவனா இருக்ணு
ஆம்மா
ம் ம்
அதா ஒரு இதுவே பெனிஃபிட் அதா
ம் ம் என்ன என்ன பண்ற
ம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எவனவுதா அங்க பேசதுக்கு இருப்பானா
ம் வேணுனா சொல்லு நா நம்பர் வேணா அனுப்பிச்சி விர்றே இப்பயே கால் பண்ணி என
டேய் கே சும்மாருக்காங்ளா
அ ஆ
முடிக்கவே இல்லையா அவுனுக அத
ஆ அதா யோசிச்சே இருவத்தஞ்சு கால் பேஸ்ட்டு எனக்கு கால் பண்ணறதுக்கொச வெயிட் பண்ணுக்றோங்க காலீக்கு காலீ ஆஹே காலர்க்கு கொஸ்ரோ
நா கால் பண்ணதுக்காக வா
ஆ யார்னா கால் பண்ணுங்க நா பேசிர்றே அப்படின்றாங்கோ
அப்ப நா பேசறன்டா ஒரு அஞ்சாறு பேசறன்டா
பேசிக்கோ நானே ஏ நானே ஒரு இருவத்தஞ்சு வன்ட்டனா நீ பேசுறா எவ்ளோ வேணா பேசுடா நா கேட்னுக்றே
அப்டின்ற ஆம்
ஆ இருவத்தஞ்சு ஒரு இருவத்தெட்டு வன்ட்டனா
நானா அதா பண்ண போறே யாரெல்லா முடிக்ணுமே அவ்ங்ள முட்சுட்றல்லா ஏன்னா பசங்க அவுனுகளு பாவோ அப்பதா ஈஸியாக்கு டக் டக்னு
இன்னைக்கு உனக்கு முடிக்கவே கர்ட்ட்டா இருக்கு
இது அது என்தா
ம் ம்
ஆ மாத்தி மாத்தி பண்ணதுக்கு கரெக்டா செஞ்சு பாத்தா
ம்
ம்
நீ முடிக்ணு நென்ச்சா முட்ச்சுருக்லாண்டா நேத்தே
யார்ரா
நீதா
டேய் நீ தூங்கிட்டுப்ப நென்ச்சன்டா அதான்டா முக்கியோ ஒன்னு ஃபோனே பண்ல அப்போ கூட ஐ டி லாகின்ல இல்ல என்து
ஆ பன்னெண்ற மணி வரைக்கு செதர வுட்டே
ஆம்மா ஐ டி லாகின் இந்தா நானே ஃபோன் பண்ணிருப்பே
மாத்தி மாத்தி பேசிந்தானுக புள்ளைக ரெண்டு பேரு
ஆ
நைட்டு ஃபுல்லா பேசிட்னுந்தா இந்தோ ஜாலியா ஜாலியா இந்தது நை ட்டு வந்து இப்ப எப்படி பகல்ல வந்து ஃபா போன் காதுகிட்ட வச்சோன்னே க்க நல்லா களியறா கேக்குது ஓரளவு நைட் எல்லா அப்படி எதா து அமைதியா இருந்துதா அப்டியே ஸ்பீக்கர்ல போட்டு பேசுற மார் தெரிது மஜாவா
அது ஓப்பனாவே டாக் மார் சைலண்டா இருந்தாச்சுகவே அப்படியே பேசாமா பேசான்டா கேக்கு லைட்டா
ஜாலியாந்தது மேல வேற யாரு இல்ல நா மட்டுந்தா இந்த லைட்ட காத்து வரச் சில்லுன்ன ச துரப்போட்டுந்தது
மாய வந்து அடேய்
அதா மய வந்தது
சயாமாங்கடேய்
ஆ கரெக்டா எப்ப எப்ப ஆரம்பிச்சது ஒரு பதினொன்றைக்கு ஆரம்பிச்சிருங்கமையா
பதுனொ மணி லைடா தோ தூரின்னே அந்து
பதினொன்று மணிதா ஆச்சு வெளா ச்சுட்டு மய ஒரு அரவரு சய்யான மழ பேஞ்சது அப்புறோ பன்னெண்டர மணியெல்லா சம மய்ய போய் தன்யா தூங்கிட்ட நானு வெளியே படுக் முல்ல அ சாரல் லட்டி அம்மா கீழே பத்துந்தாங்கோ
கீழ போய் பத்துனாங்களா
ஆ அனால்தா அவ்ள பேசிந்த ஆனா தா அவ்ளா பேசிருந்தே மேல ஜாலியா ந்துதடா ஆனா நேத்து
நவீன் ன்னடானா வீட்டுக் வந்துறேன்னுக்குறா
இங்க வந்து பத்துக்கறன்டிரான்னா
ஆ கீழ இருந்தானா நா சும்மாதா மசேஜ் பண்ண டேய்யின் தா அம்ச்சே நீ நா மேல வந்தற்றன்டா வெறுப்பாறா இங்க அப்பறோ வர்ல ஏன்னா மய உடாம் பெய்ங்கன்தது அனால வர்ல என்ன வண்ட்ருப்பா
அவ வந்ட்டுந்தானா அ அவ வந்ட்டுந்தானா ஆளுக்கு ஒரு மூலைலப் போய் பேஸ் இந்துருப்போ மாத்தி மார்
ம் அப்வே சொல்லன் போயிட்டுக்கோ வா சொன்னா அப்படியே சொன்னா ப்படி சொன்ன மாரி
ஆ ச்சம் முஷா மாங் நேத் நைட்டோட
அவ்ளதாம்பா கொஞ்ச ஈஸ்சா முடியாம இந்த நயன் பைய பேசாம் போய் பேசி முடிவெட்றப்பை உன்னு அவ என்ன பண்ணா நா பேசேன் சொன்னா பஸ்ட் டே நா சேரி பேசஸ்னுன் உட்டே
ம்
ஆயத்துப் பேசோன்ம்மண்ணா
ம்
போன் எடுக்க மாட்றா பாக்கலா என்னா பண்ணது இவன வச்சுக்குன்னு ம் இன்பசன் பொழம்பறா ஓ தெரியாம் போவ் பண்ற என்ன உட்ருங்கடா
ம்
டே தம்பி ஒன்னு இல்லடா தம்பி உ உ உனக்காக நான முடிக்கதண்டா கொச அதுக் கொஞ்ச கோப்ரட் பண்றான்றே
சேரி ஆவ்டு
மதி மதி வந்து நைன் நைன்ட்டி பாத்தா போ ஆம்மா ஆ யா அதல்லா எத்திணி போய் வர தெரியில உண்ணு
ம்
அ ஏய் நீ தகுட் கொஞ்சொ ஆன் பண்ண பத்தியா அதே மாரி அத என்ன ஓபன் பண்ணிச்சுதன்னா மோனஷ்க்கு அந்த மாரி இல்லல்ல வேல் தயன மட்டு தா
ம்
செர் பண்றியா செர்